ஹலோ ஆ வணக்கம் ஆ நா பேசுறது அடியப்புலா இருக்கா ஆ நல்லா இருக்குங்க
ம் உங் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா நீங்களே சொல்லுங்க என்ன டாபிக் யூஸ் சூஸ் பண்ணலான்னு
டிராவல் பத்தி பேஸ்லாமா
ம் பண்லாமே
சரி ஓகே நா ஃபர்ஸ்ட் சொல்லவா
ம் சொல்லுங்க
நாங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சி இது கொஞ்சோ அட்வென்சரஸ் நானு டிரிப் நா போனது ஃபஸ்ட் டைம் இதுதா
கொஞ்ச நல்லா ச கொஞ்சோ சவுண்டா பேசுங்க பின்னாடி ஒரே பஸ் சவுண்டு ஹார்ன் சவுண்டு தா கேக்குது கொஞ்சோ சவுண்டா பேசுங்க
ஒரே ஒரு நிம்ஷோ இருங்க ஹலோ
சொல்லுங்க இல்ல கேக்கல சொல்லுங்க கிளியரா ம் சவுண்டா பேசுங்க
ஆ ஓகே ஓகே இப்போ வந்து அதா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நா ஒரு ட்ரிப் போயிருந்தே ஆ அது வந்து எங்கே போயிருந்தோனா கொழுக்கு மலைன்னு சொல்ட்டு மூணார்ல ஒரு ஏரியா
நல்லது ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்கப்பா
ஆ ஆ அங்க வந்து என்ன என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேந்து போய் இருந்தோ ஃபஸ்ட் டே போயிட்டு ஒரு கேம்ப் ஸ்டே மாரி அங்க ஸ்டே பண்ணியிருந்தோ ஸ்டே பண்ணிட்டு சும்மா அங்க இருக்க எடத்துலா சுத்தி பாத்து ட்டு அன்னிக்கு நைட வந்துட்டு சீக்கிரமே தூங்கிட்டோ ஏனா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வந்துட்டு சன்ரைஸ் பாக்க போனு அப்டின் சொல்ட்டு ஆ தூங்கிட்டோ அங்க வந்து போஸ் பீக் அப்டின்னு சொல்ட்டு அந்த மௌண்டைன் பீக்ல வந்து ஒரு எடோ இருக்கு அதுக்கு வந்து கைட் இல்லாம அல்லோ பண்ண மாட்டாங்க யாரையுமே கைட் இல்லாம போ கூடாது அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா எங்க கூட வந்த ஒரு பைய வந்து இதுக்கு முன்னாடி அந்த எடத்துக்கு போயிருந்துருக்கா சோ அவங்க ஃபேமிலியா போயந்திருக்காங்க பட் அதுல இருந்து பிரதர்ஸ் மட்டு போயிருக்காங்க அது கொஞ்சொ நல்லா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருந்தா சோ நாங்க என்ன பண்ணிட்டோ ஃபஸ் ட்டு வந்த ஜீப்ப புடிச்சு முந்த நாளே சொல்லி வச்ட்டோ ஏன்னா எங்க கூட நறைய பேர் ஸ்டே பண்ணி இருந்து ப்பாங்க ஒரு ஒரு ஜீப்பா வர வர ஒரு ஒரு ஆளா கூப்ட்டு போவாங்க சோ நாங்க என்ன பண்ட்டோ ஃபஸ்ட்டு வந்த ஜீப்ப நாங்க புக் பண்ணிட்டு ஆ ஜஸ்ட் சொல்லி வெச்சு ட்டு அதுல ஏறி நாங்க ஃபஸ்ட் ஆளா மேல போயிட்டோ யாருமே அப்ப மேல வர்ல நாங்க மட்டு தா போய்கிட்ருக் கோ ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்டி இருக்கு மார்னிங்
ம் அப்டியா அ இருட்டால இருக்கு த்ரீ ஓ கிளாக்கு
ஆமா ரொம்ப இருட்டாதா இருந்துச்சு அது அந்த ஜீப்மே ரொம் ப அது ஒரு ஆஃப் ரோடு மாரி ரொம்ப குலிங்க குலிங்கிதா போயிட்டு இருந்துச்சு அப்புறோ அது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த மாரி ஸ்லோப்ல ஏர்ற மாரி இருக்கு அதுக்கப்புறோ மேல போயிட்டோ ஒரு எடோ ஒரு கே ஒரு இது மாரி கஃபொட்டேரியா மாரி இருக்கு ஒரு கேன்டீன் மாரி அங்க வந்துட்டு போயிட்டு இந்த மாரி ஆ சாப்பாடு வாங்கிட்டு சும்மா அங்க ஏதோ டீ அந்த மாரி இருந்துச்சு அதெல்லா குடிச்சிட்டு மேலே ஏற ஆரம்பிச்ட்டோ எங்களுக்கு என்னன்னா எங்களோட கைடு ஃபோனு எடுக்குல எங்களோட கைடு அங்க பக்கத்துல யார்ட கேட்டதுக்கு யாரு தெரிலன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து தனியா டி க்கெட் வேற எடுக்கணு இந்த மேல போறதுக் மட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறுபா அப்டின்னு சொல்லி ஒரு பாஸ் மாரி எடுக்கணு நாங்க எல்லாமே எடுத்துட்டோ எங்க கைடு வர்ல எங்களுக்கு என்னன்னா டைம் ஆகா ஆகா கைட் லேட் பண்ண பண்ணா எங்களு க்கங்க சன்ரைஸ் மிஸ் ஆயிடு நம்ம இதுக்காக தா இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்துருக்கோ அப்டின்னு சொல்ட்டு மேல போயிட்டோ நாங்க நாங்களாவே தனியாவே போய்டோ அவனுக்கு வழி தெரியு அப்டின்னு சொல்ட்டு ஆக்சுவலா அப்டி பண்ணி இருக்க கூடாது அது கொஞ்சோ இது பண்ற மாரிதா ஆ ரூல்ச மீர்ற மாரிதா பட் ஆனா நாங்க வேற வழியில்ல எங்களுக் பாத்தே ஆகணு அப்டின் சொல்ட்டு மழ வேர தூற ஆரம்பிச்சிருச்சு செரி எப்புனியு கைடு வர மாட்டாரு வர லேட் ஆகு நம்ம போய்டுவோ அப்டி சொல்ட்டு நாங்களே மேல ஏற ஆரம்பச்ட்டோ நாங்க மேலே ஏற ஆரம்பிச்சு ஆ அந்த இதுக்கு போ போய்கிட் இருக் க்கோ போய்கிட்ருக்கும் போது சரியான வலிக்கு வலிக்கி வுடுது ஆ ரொம்ப இது வாச்சு ஒரு மாரி எங்களுக்கு காலு கை எல்லாமே மறத்து போயிட்ச்சு அந்த குளுருக்கு எதுவுமே தெர்ல பட் ஆனா சும்மா இன்னொருத்தன இப்டி கைய பிடிக்கும்போது பாத் தா அவ கையில ஒரு ஏதோ ஒரு மாரி ஊர்ற மாரி இந்ச்சு என்னன் பாத்தா அட்ட பூச்சி பாத்தா எங்க எல் எங்க எல்லாரு மேலயுமே அட்டப்பூச்சி காளு கையீ எல்லா அட்டப்பூச்சி எங்க எல்லாருக்கூ சரியான பயொ கழுத்துல எல்லா எடத்துலயுமே இருக்கு அது ஒட்டும்மோது இத்தணூண்டா இருக்கு அது டக்குனே ஒரு ஒரு அஞ்சு செகண்ட்ல டக்குனு இவ்ளோ ஆயிடுது பெருசாயிடுது
அம்மாடி
எல்லாருக்கூ சரியான பயமாயிடுச்சி ஏன்னா அது காடு வேறையா நம்ம கைடு குனியே வரல சேரின்ட்டு அதுக்கப்பறோ எல்லாரு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வுட்டுட்டு மேலே ஏறிடுவோ இந்த எட இடம் துல மட்டுந்தா இப்டி இருக்கும் போல அப்டின்ட்டு மேல ஏறிட்டோ மேல ஏர்னா நாங்க போனப்ப ச சரியான மழ வேற அது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதட்ட ம் இருக்கதுலே அது எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா சொல்ல தெர்ல பட் ஆனா பயங்கர ஹைட் டான ஒரு எடொ அங்கருந்து பாத்தா சுத்தி இருக்க எல்லா எடம்மே தெரியிற மாரி ஒரு பயங்கர ஹைட்டான எடோ அவ்ங்க மேல வந்து ஒரு மணி வச்சிருப்பாங்க அத அடிச்சா நம்ம க்ள இங்க வந்துட்டோ மேல வந்துட்டோ அப்டின் சொல்ட்டு அன்னைகிட்டேக்கு நாங்க தா வந்து அத ஃபர்ஸ் டு பேய் அடிச்சோ எனக்கு வந்து பேசிக்கா ஹைட் டுனா ரொம்ப பயொ அதனால நாங்க போயிட்டு ரொம்ப பயந்து ஓக்காந்துட்ட நா கீழ ஒக்காந்துட்ட காத்து இழுக்குற அளவுக்கு காத்து ஒரு ஆள நகத்தற அளவுக்கு காத்து அடிக்குது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா எனக்கு ஹைட்டுனாலே பயொ இது ரொம்ப வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாங்க இவிங்க என்ன இவிங்களோட பிளான் என்னன்னா அங்க போய் பிரெட்டு ஜாம் வச்சு சாப்புண்ணு அப்டின் சொல்ட்டு முந்துன்னாலே பிளான் பண்ட்டு அதெல்லா வச்சு சாப்டுட்டு இருக்கானுங்க எனக்கு அழுகதா வருது நா லிட்ரலா படுத்துட்டே அ தரையோட தரையா படுத்து அழுக ஆரம்பமிச்ட்டே கீழ கூட்டு போங்கடா அப்டின் சொல்ட்டு ஏன்னா எனக்கு தனியா போகவும் பயமா இருந்ச்சி கீழ எறங்குறதுக்கு என்னய எப்டியாவ்து எறக்கி வுட்டுருங்க அப்டின்னு டு இவிங்க மணி அடிக்கிறாங்ஞ வீடியோ எடுக்குறாங்ஞ எல்லாமே பண்ணாய்ங்ஞ அதுக்கப்பறோ வந்து அங்கேயு வந்து வச்சு பாக்குறோ அட்டப்பூச்சி நா கீழே படுத்து கடக் கே அட்டப்பூச்சி திருப்பி அட்ட வந்து வந்து வந்து எடுத்து எடுத்து அதுவே ரொம்ப ஒரு மாரி பயமாயிடுச்சு எது ஆயிடக் கூடாது அப்டின் டு அதுக்கப்பறோ ஒரு அப்டியே எனக்கு தெர்ல என் வாழ்க்கையில அது ஒரு மேஜிக் மாரி இருந்துச்சு அந்த ட்ராவல் வந்து ஒரு மேஜிக் பண்ணு அப்டின் சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு மேகம் ஃபுல்லா வரு சுத்தி இருக்க பக்கத்துல இருக்கவங்க கூட கண்ணு தெரியாத அளவுக்கு மறஞ்சிறு க்குனு ஒரு அஞ்சு செகண்ட் அப்டியே எல்லாமேகமு போயிரு சுத்தி எல்லாமே க்ளியரா தெரியு இதே மாரி அஞ்சு செகண்டக்கு ஒருரைட் நடந்துகிட்டே இருந்ச்சி ஒரு மாரி இது வாழ்க்கையிலயே சார் இப்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பண்ணிணு அப்டின்ற மாரி இருந்துச்சி அதுக்கப்பறோ அ அதுக்கப்பறோ கீழ எறங்கி வந்து அதுக்கப்பறோ அவுங்கட்ட திட்டு வாங்கி கைடு இல்லாம மேல போக் கூடாதுன் சொல்லி அவுங்க கூப்டு வான் பண்ணி எல்லாமே பண்ணி அப் அப்பறம் அந்த அட்டப்பூச்சி வந்துட்டு ஒன்னும் பண்ணாது அது கெட்ட ரத்தத்த மட்டு்ந்தா குடிக்கூ அப்புன்ற மாரி அது நீங்க இப்ப ப்லட் டொனேட் பண்ணா எப்டி இருக்கூ இல்ல டீடாக்ஸ் பண்ணா எப்டி இருக்கூ அந்த மாத்ரிதா இது ஒன்னும் பிரச்ச ச்சனல்ல அப்டின்ற மாரி ல்லா சொன்னாங்க
அப்டியா அதுக்காக அதுக்காக அட்டப்பூச்சிய மேல வுட்டுக்கிட்டா எப்டி இருக்கூ
ஆனா அது அது அப்டித்தா நடந்துச்சு அதுக்கப்பறோ நாங்க அப்டியே கீழ வந்துட்டு வந்துட்டோ இது வந்து நா கொஞ்சோ ஷார்ட்டா சொல்லியிருக்கே இதுதா எனக்கு தெரிஞ்சு நா போனதுலே ரொம்ப அட்வென்ச்சரஸான ட்ரிப்பு
அப்பாடி பயங்கரமாதாருக்கு ஆமா நீங்க சொன்னதலா இப்ப நா தெரிஞ்கிட்டது என்னானா வெளில எங்க போனாலு கைடு இல்லாம போக் கூடாது இந்த மாரி ஏரியாக் க்லா அப்டிங்கிறதா தெரிஞ்சிகிட்டே உம்
கண்டிப்பா நம்ம தெரியாத எடத்துக்கு ஒரு எடத்துக்கு போறோ அப்டினா கண்டிப்பா அந்த எடத்த பத்தன ஒரு நாலேஜ் இருக்க ஒரு ஆள கூட்டு போனு கண்டிப்பா
ஆ ஆ
ம் ம்
ஆ ஒரு படம் பாத்து முடிச்ச மாரிருக்கு நீங்க சொன்னது இப்ப ஹெலோ ஹெலோ ஹெலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நாங்ளு டிரிப் போயிருக்கோ ஆனா இந்த மாரி ரிஸ்கல்லா கெடையாது நாங்க போன ட்ரிப் அதிக நெறையா ஆன்மீக ட்ரிப்புதா நாங்க அதிகமா போயிருக்கோ நாங்க திருவிழா ல்லாரு சேந்து பஸ் எடுப்போம் பஸ் எடுத்துட்டு ப்பதி திருச்செந்தூரு அந்த மாதிரியான ஏரியாக்கு திருவண்ணாமலைக்கு அந்த மாதிரியான ஏரியாக்கு சாப்பாட்லா பாத்தீங்கனா ஒரு ரெண்டு வேளைக் கி மட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்போய்ட்டு அதுல ஒரு சில எடத்துல சில பேர் மிஸ் ஆவாங்க அது கொஞ்ச பயமாருக்கு அப்பறோ கண்டுபுடுச்சுருவோ அந்தம் மாரி தா எனக்கு நா போன வரைக்கு இந்த மாரி ட்ரிப்பலா நா அதிகமா போனதேல காடு அந்த மாதிரி இருக்லா நா போனதேல
ஆ
ம் போயிருக்கோ ஒருதாட்டி இதுக்கு ஜூக்கு போலான் சொல்லிட்டு கேரளா போனப்ப அங்க பாத்தீங்கினா சரியான மழ நாங்க உள்ள போய்டோ கொஞ்ச ரொம்ப நல் நல்ல மழ பேஞ்சோனே மரலா வந்து விழ ஆரம்பிச்சிட்டு அதனால பாத்தீங்கினா திரும்ப வர சொல்லிட்டாங்க அ ரொம்ப மழையாருக்கு போக்கூடாதுன் சொல்லிட்டு அதுக் கொஞ்ச மட்டு த்ரில்லாருந்துச்சி அப்ப ரொம்ப இதெல்லா அனிமல்ஸ் எல்லாம் பாக்க முடில
ஆ ஆ
ஆமா எட்டி தூரத்துல பாத்தீங்கினா புலி வந்து அடச்சச்சிந்தாங்க எட்டி தூரத்துல சிங்க அடச்சிச் ந்தாங்க ரொம்ப ரொம்ப தூரத்தல அப்றம் மான்லா அங்க அங்க மேஞ்சிட்ருந்துச்சி கொரங்கு நெறையாருந்துச்சி அதுதா பாக்க முடிஞ்சி நாங்க போன நேர மழங்கறதனால அதிகமா பாக்க முடில இது மட்டு நா பா போனதுலே ரொம்ப த்ரில்லு வேற எந்த இதுவு இந்த மாரில்லா அனுபவலா எனக்கு இருந்ததில்ல
ஆ இல்ல நானுமே மி ச்ச இதுக்கு இதத் தவர போன எல்லாமே அந்தளவுக்கு இதுவா இருந்ததில்ல இது ஒன்னுதா எனக் தெரிஞ்சு ரொம்ப இதுவாருக்க மாரி ஒரு டிரிப்பாருந்துச்சு
ஆ ஆ
ம் அது எல்லாமே ஒரே நேரத்துல வந்த மாரி இருந்துச்சு இந்த மழ ம் எல்லாமே அன்னைக்கு அமஞ்ச மாரி இருந்துச்சு இல்லனா அது கண்டிப்பா நடந்துருக்காது
ம்
ம்
கொடைக்கானல்லாம் போயிருக்கீங்ளா
ஆ கொடைக்கானல் சிறுமலை அப்றோ ஊட்டி எல்லாமே போயிருக்கோ மூனார்
நல்லது நல்லது ஃபேமிலியோட போனீங்னா ஃபிரெண்ட்ஸோட போனீங்ளா
இல்ல மோஸ்ட்லி ஃப்ரண்ஸ்ஸோட போனதுதா எல்லாமே ஃபேமிலியோடையு போயிருக்கே பட் ஆனா ஃபேமிலியோட போனா பெருசா இதுலாம் ம் ரொம்பலா சுத்தி பாக் இந்த இது எனா ரொம்ப டயாடு ஆயிடுவாங்க அதுனால ரொம்ப லிமிட்டடான பிளேஸ்கு போயி தேடி வந்தர்றது.
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாதா ஜாலியாருப்பீங்க நீங்க ஜென்ட்ஸ் லா. அதனால்தா வீட்ல இருக்க லேடீஸ்லா அவாய்ட் பண்ணிடுவீங்க.
இல்லல்ல அப்டில்லா இல்ல அவாய்ட் பண்றோ அப்டின்ல்லால்ல. ம் ம் ம் அது ஒரு ஒரு வயசு தான அதுக்கப்புறோ எங்க போப்போறோ.
ஆம்மா ஏ அதுக்கப்புறோம் போலா எப்ப வேணாலும் போலா அ நெனச்சாவே போலாமே.
போலாம் பட் ஆனா ம் ம் ம் அடுத்தடுத்து வேல வர வர வந்துட்டு கொஞ்சோ இதுக்கு இதுக்கு ஸ்பெண் பண்ற டைம்லா கம்மியாயிட்டே போவுது.
ஆமா பேடன் அதிகமாயிடு ஃபேமிலி பேடன்.
ம் அதுனால இதுல்லா கொஞ்சோ கம்மியாயிட்டே போற மாரி இருக்கு. ம் ம்.
அ ஆ கோயிலுக்லா போவிங்ளா?
ஆ கோயிலுக்கு ஒரு சில கோயிலுக்லா போயிருக்கோ இதே மாதிரி ஒரு தாட்டி இந்த சி திருமலையில மேல வந்து ஒரு கோயில்ருக்கு.
ஓஹோ
அந் அந்த கோயில்க்கு போம் போது ஒரு தாட்டி அந்த கோவில் வந்து நம்ம ஏர்ற வழி ஒரு வழிதாருக்கு நம்ம கீழ இருந்து ஏர்ற வழி. பட் ஆனா அந்த கோயிலுக்கு வந்து பதினாறு வேற வழி இருக்கா அதாவ்து காட்டுப்பாதையிலருந்து வருவாங்ளா. நறைய டிரைபல் பீப்புள்லா வந்து அங்க இன்மே இருக்காங்களா. அப்டி நாங்க போய்ர்ந்தப்ப வந்து ஒருத்தவங்ளோட பர்ஸு, ஜேக்கெட் டு இதெல்லா வந்து எடுத்துட்டு போய்ட்டாங்க. அது வந்து கண்டுபிடிக்வே முடியாதா அப்டி. அப்டி எதாச்சு நடந்துச்சுன்னா ஏனா அந்த பதினாறு வழியில மொத் தமே ஒர் ரெண்டு வழி தா போலீஸு இவுங்குளுக்கே தெரியுமா. மிச்ச வழில்லா யாருக்குமே தெரியாதா அதா அவுங்குளு க் மட்டு தெரிஞ்ச ஒரு வழியா இருக்குமா நம்ம இங்கிருந்து பாத்தா கீழ அப்டியே சும்மாம் இப்ப மல மாரிதா இருக்கு அப்டே கீழ விழுந்துருவோ அப்பின்ற மாரிதா இருக்குமா பட் ஆனா அதுக்குள்ளியு வழி இருக்குமா.
ஓ ஓ.
ஆ இது வந்து அங்க சிறுமலை போனப்ப கொஞ்சோ இதுவா இருந்துச்சு.
ம்.
ஆ அந்த மாரி கோயில்க்குனா ஒரு ரொம்ப குறிப்பிட்ட கோயிலுக்கு போறது அவ்ளதா மத்தபடி
அ ஆ இந்த மார் த்ரில்லான ஏரியாக்கு தா போவிங்க நீங்க.
ஆ அந்த மாதிரி எங்யாது போம்போது கு மோ மோஸ்ட்லி இந்த மாரி கொஞ்சோ ஹில்ஸ் டேசனு இப்பில்லா போனா கொஞ்சோ நல்ல இதுவா இருக்கு. ஆ
உங்கள்ட்ட பேசுன நறைய விஷ்யோ தெரிஞ்சுக்கிட்டே மீண்டும் ஒரு அழைப்புல பேசலாம்.